எ ங்க அ நம்ம வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குங்க
பிரச்சனையே தா என்ன பண்றது எனக் எதுவு இல்லங்க ஆ நல்லா க்ளியரா கேக்குதா எக்கோ கீது எது அடிக்குதா என்ன
ஆ அனா எனக்கொரு மன பிரம்மையாவே இருக்கு அந்த மாரி
என்ன செய்றது என்ன என்ன என்ன சாப்ட்டீங்க நா வந்து சாதோ சாம்பார் சாப்பிட்டே இப்போ நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பரோட்டா வாங்கி வச்சிருக்கே பரோட்டா பரோட்டா
ஐயோ ஏங்க ஆசய காட்டுறீ
எனக்கு ஆக்சுவலா புடிக்காதுங்க எனக்கு பிடிக்காதுன்னா நா ரொம்ப விரும்பி எல்லா சாப்பிட மாட்டே இன்னிக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொன்னே எனக்கு நீங்க சாப்பாடே குடுங்க நா சாப்பிடுகிறே அப்டின்னுட் டு எங்க அம்மா தா என்ன வந்து மூளை செலவை பண்ணி பரவாயில்ல நீ வந் து ஏதாச்சும் சாப்பிடு நா உனக்கு வெளியில இருந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட் தர ஓம் சிக் அம்மா அம்மா நா வ அதனால எனக்கு தெரிஞ்சு ஏ அவங்களோட சமையலறைக்கு விடுமுறை விட்டுட்டாங்க போல அவங்களோட சமையலறையில விடுமுறை விட்டாங்களா இப்போ கேக்குதுங்ளா நல்லா கேக்குதா அவங்க அவங்களோடஸ் சமையலறைக்கு வந்து லீ விடுமுறை அளித்திட்டாங்க போல அதனால என்னம் என்ன மூளை செலவை பண்ணி நீ அத வாங்கிக்கோ அத வாங்கிக்கோனாங்க நா சொன்னே எனக்கு அதெல்லா புடிக்காது நீ வீட்டுல இருக்கிற மிக் ச்ச சாதத்த கூட குடு நா சாப் ட்டுக்குறே அப்டின்னா அதெல்லா ஒண்ணு இல்ல நீ வாங்கு நீ வெளியில வாங்க வெளில வாங்கிஸ்
பரவாயில்லையே இந்த மாரி ஒரு குடுப்பன எனக்கு இல்லையே
எங்க வீட்டுல இருக்கு மொதல்ல வீட்டுல இருக்கதெல்லா சாப்டு அப்புறோ வெளில சாப்பிடலா ஆ காய்ச்சலடிக்குது பிரியாணி கேட்டே அதுக்கு அவுங்க சொன்னாங்க ம் முதல்ல வீட்ல ரச சாப்பாடு இருக்கு ம் ம் அப்பறோ பொரியல்லாம் இருக்கு ம்
இல்லன்னா வீட்ல வேற ஏதாவது சொல்லு செஞ்சு தர கட உணவு சாப்ட்டா
அப்ப இன்னும் ஒடம்பு சரியாம போய்ரும் ம் நறையா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கறதுனால அவங்க சொல்லியிரு பாங்களா இல்ல பொதுவாவே அந்த மாரி பொதுவாவே எங்க வீட்ல அப்டி தான் சொல்லுவாங்க கரட்டாதனால ஒன்பதாவது
ஆனா எனக்கு இப்பவோ இந்த நேரத்துக்கு பின் கறி ஈல்லா இல்ல எனக்கு பிரியாணி சாப்படணு அந்த மாரி தோணுதுதா ஆனா எனக்கே தெரியு உடல்நிலை எத்துக்கிறது இல்ல வாந்தி வருனு இப்பதான் ஒரு முட்ட சாப்ட சாப்டோனே ஒரு மாரியாவே அப்டி கேரா இருக்கு
கேரா இருக்கு
அதா அடுத்த இரண்டு முட்டையு எங்க நாய் குட்டிக்கு ஒரு பூனை குட்டிக்கு ஒன்ன பிச்சு வச்சுட்டா
ஓ இப்ப நீங்க தெனமு வந் மூனு வேலயு கொஞ்சோ கரெக்டா சாப்டுருவீங்களா நீங்க பொதுவா
ஆ நா வந்து எப்பியுமே ஆ நொறுக்கு தீனிங்கள்லாம் அவ்ளோவா சாப் படமாட்டே காலைல எ எப் ப்பயும் எந்திரிக்கறது தான் எந்திரச்சன்னனா தேனீர் இதெல்லாம் குடிக்க மாட்டனா அந்த பழக்கம் இல்ல அதனால நேரா சாப்பாட்டுக்கு போயிருவேன் ஆனா பசி தாங்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு சாப்டரனும்
சாப்டறனும் ம்
ஆ மூணு நேரமும் சாப்பிட்டுருவேன் உணவெல்லாம் ஸ்கிப் எல்லாம் பண்ணவே மாட்ட என்ன இருக்கோ அத சாப்ட்டு படுத்துக்குவேன்
புரியுது ம்
க்க மாட்டா எங்க வீட்ல சொல்லுவாங்க பாலல்லா கொஞ்சமாவது குடிச்சாதா சாத் நோய் எதிர்ப்பு சக்தி இரு க்கோ ஆனா எனக்கு இந்த பால் வாசனை கண்டாலே எனக்கு ஒரு மாரியா இருக்கோ அதனால எனக்கு பூஸ்ட்டு இந்த மாரி ஏதாவது கலக்கி வச்சு குடின்னு சொல்லுவாங்க அது அது என்னன்னா வெறுவாயில்ல அள்ளி சாப்ட புடிக்கிது அதுல கலந்து புடிச்சி புடிச்சி
இல்ல நீங்க ஒண்ணு நல்ல முட்டை மீன் கறினு சாப் றவங்களா இருக்கனோ அப்ப பரவால்ல ஓகே அப்ப வந்து
அதெல்லாம் சாப்புடுவங்க இப்ப என்ன காரணம்னா மூணு மாச மா எந்த ஒரு அசைவ உணவோ எடுத்துக்கல
ம்
சுத்தமாவே விட்டுட்டே அந்த மாரி நா இருந்ததே இல்ல ஆனா நல்லா தேவ உள்ளது எதுமே சாப்றுவேன் மீனு முட் ட நண்டு எல்லா சாப்டுவே இப்ப இந்த மூனு மாதமா என்னோட டயட் மாரி ஆயிடுச்சு உடல் எடையு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ
ஓகே ஏன்னா ஏன் இதும் வந்து நீங்க மூனு மாசமா ஆனா சாப்பிடாது காரணோ என்ன டா ஒடம்ப கொறைக்கணோன்றதுக்காகவா
அப்டி ஒடம்பு கொடைக்கணும்னு இல்ல ஒரு ஒன்னு கோயில்ல நோம்பு எல்லா சாட்டுவாங்கல்ல அதனால அதுக்காக விட்டே அப்டியே விட்டு வீட்ல எடுக் கல்ல எங்க வீட்லயு எங்க அம்மாக்குலா ஷுகர் இருக்கா டாக்டர் வந்து அசை மேம் எதுவு சாப்ட வேணான்னு சொல்லிட்டாங்க அப்ப ஒருத்தர் செஞ்சா ஒருத்தர் சாப் டுதா ஆகணு அது அதனால அப்டியே விட்டுருவோன்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்ப எனக்கு என்னன்னா சுத்தமா விடுறதுனால கூட இப்டி இருக்குமோனு எனக்கு தோணுது ஏனா இவ்ளோ நாளா அந்த மட்டன்ல எல்லா நல்ல கொழுப்பு இருந்துச்சு அதெல்லா எதுமே இப்ப என் ஒடம்புக்கு போகலேல
ஆமா அதுக்கு தான சொல்லுவாங்க இப்போ நீங்க ஒரு புரதம் எடுக்குறீங்க இல்ல ஒரு கால்ஷியம் எடுக்குறீங்கனா சப்போஸ் வு இப்போ இத கட் பண்ணா இத ஒண்ணு ஒண்ணுதுல எதாவது சேத்துக்கணுல அது இப்போ உதாரணத்துக்கு கீர நெறைய சாப்ட சொல்லுவாங்க
ஆமா கீர சுண்டல் சுண்டக்கடல இதெல்லா சாப்புடணு சொல்றாங்க ஆனா என்னதா இருந்தாலு அந்த மாமிசத்துல உள்ள தெம்புங்கறது வேற அதனால அது எனக்கு சுத்தமா இங் இல்லைங்க
முன்னாடி எல்லா நீங்க பாத்தீங்கனா ஒரு நாப்பது வயசு அம்பது வயசுக்கு மேலதா ஆ கொஞ்சோ உடல் ஆரோக்கியத்துல வந்து கவன செலுத்த சொல்லுவாங்க ஆனா இப் பெல்லா முப்பது வயசுவுக்கு மேலேயே சொல்லிடுறாங்க முப்பது வயசு த ஆயிடிச்சினாலே நீங்க வந்து
இருவத்தஞ்சிலேயே இன்னைக்கி எல்லாமே இந்த பீஸ் போய் தாங்க கெடக்குது ஏனா நீங்கிருந்து இப்ப உணவுகளு இப்டி இப்போ எங்க வீட்ல பாத்தீங்கன எனக்கு சாதம் வந்து ரொம்ப குழைவா இருந்தா தா எனக்கு சாப்ட பிடிக்கு எனக்கு அந்த வெறவுச்சி இருந்தா புடிக்காது அது இருக்கு எங்க வீட்ல என்னன்னா குழைவா ஆக்கவே மாட்டாங்க அவுங்களுக்கு நல்லா அந்த உதிர் உதிரியா இருந்தாதா அவுங்க
அப்ப உங்களுக்கான அது எப்டி பழக்கோ இப்ப பொதுவா வீட்டுங்கல்ல தம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்ல எப்டி சமைக்கிறாங்களோ அப்டித்தான நமக்கு புடிச்சிரு க்கு இப்ப உங்களுக் ஏ குழைவா வ் ம்
ஏன் அப்டின்னா அ அ சின்ன வயசுலருந்து எங்க பாட்டி வீட்ல வந்து சாப்ட்டு பழகுனே அவுங்க வந்து எங்க பாட் டி வந்து அடுப்புலதா சமைப் பாங்க அவுங்க வந்து கஞ்சி எல்லா வடிச்சிட்டு அந்த சாதம் வப்பாங்க அதுல நல்ல குழைவா இருந்தா எனக்கு பிரியோ இவுங்க என்ன சொல்லுவாங்க நீ என்ன கொழந்தையா மிக்சி ல போட்டு அடிச்சி சாப்பிற மாரி இருக்கு அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க எனக்கு இது சாப் பாடு கொஞ்சோ வெத வெதயா இருக்குமா வயித்துல போய் அப்டியே ஒரு மாரி இருக்கு அதனாலயே சாப்ட மாட்டே ஆனா நமக்கு பிடிச்ச மாரி உணவுங்கிறது நமக்கு பிடிச்ச மாரி சாப்டுறதுதா உங்களுக்கு தா எ வீட்டு நெலம தெரியுமே அதனால நா என்னெந்த இத பண்ணாலு சாப்புட்க்குவே இப்போ வெல்லா ஒரு ஒரு மு முப்பது வயசு அந்த மாரி நெருங்குறப்போ என்னங்கறங்க எங்க வீட்ல எங்களுக்கே அறுவது எழுவது வயசு ஆவுது எங்களுக்கு எல்லா ஒண்ணு இல்ல அதே சாப்பாடுதா சாப்படுறோ எல்லா அதா சாப்படுறோ ஒடம்பு நல்லா இருக்கு
ம் எப்டி ஏதாகுது அது எல்லாரோட ஒடம்பு ஒரே மாதிரி இல்ல ஆக்சுவலா
ஆ அந்த புரிதல் கூட இல்ல உங்களுக்கு புரிதா
ம்
ஒடம்பு சரிலேன்னு சொன்னங்கி இருந்தாலே அது சுத்தமா நானே நல்ல துருதுருன்னு இருந்தா நானு இந்த மாரியே இருக்க மாட்டேன் ஓடிட்டே இருப்பேன் முடில எனக்கே தெரிது ஏதோ கண்டிஷன் பேட் ஆகுது அப்டின்னு அப்றம் போய் நம்ம ஜி எச் ல போய் படுத்தாலும் பாக்கறக்கு ஆள் இல்ல என் ஆமாங்க என்ன சொல்லுவாங்க உங்க கூட வந்து எவைய மனுசு உக்காந்துருப்பா ஆ அப்டி இப்டிமாங்க அதனாலயே நான் என்ன பண்றது பேசாம படுத்துக்கணு கண்ண மூடி சொல்லுவாங்கல பெண்ணுக்கு வந்து ஆகறதும் ஆனால அழியறதும்
ம் ம் புரியுது ம் என்னத்த சொல்ல
அதனாலதாங்க நம்ம ஒரு தனி வீடுன்னு இருந்துட்டா ஒரு நேரம் புடிச்ச மாரி ஒரு நேரம் ஆக்கி திங்கிறோம் இல்லையா ஏதோ வாங்கி தின்னுட்டு படுத்துக்கலாம்
புரியுது ம் அப்டிதான் இருக்கு அப்ப கூட நீங்க இ இப்ப பரவால்ல ஆனா இப்ப உங்க வீட்டு சமைக்கிறதெல்லாம் எப்டி இப்ப உங்க அம்மா தான் சமைக்கிறாங்கல்லையா
ஆமாங்க அதெல்லாம் நல்லா சமைப்பாங்க
ஓரளவுக்கு நீங்க நல்லா சாப்ட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரில நம்ம சமைக்கிற இப்ப நம் நெனக்கிற மாரிலாம் சாப்பிட முடியாது மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கும்
அதாங்க இப்ப என்னன்னா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்ட வந்து புடிக்கல எனக்கு என்னன்னா இந்த சூப் மாரி இல்லா பஞ்சுமாறி
இப்ப புடிக்கலனா இப்போ உங்களோட இந்த வெதர்ல சொல்றீங்க அப்டிதானே இந்த கிளைமேட் ஆ அது எல்லாருக்குமே இருக்கும் ஆமா அவங்களுக்காக
வீட்ல சாம்பார் பொரியலு இது இந்த மாரி சாப்ட்டா என்னாங்கறாங்க அப்ப கறி மீன் இருந்தாதான் எறங்குமா அப்டிங்கறாங்க செரி நான் வந்து எதுவும் சொல்லவே இல்லை அப்றம் எங்க இதுல பப்பாளி நல்லா காய்க்கிதுங்க பப்பாளி ஒடம்புக்கு நல்லது செரியா அத ஒரு நாள் சாப்ட்டா பரவால்ல கடைக்குதுங்கொசரோ தினமும் பப்பாளியாவே வைக்கிறாங்கங்க
ஐயோ உங்க லைக் வேற பழங்கள் எதுவும் இப்ப நீங்க வாங்கறதோ இல்ல வீட்ல
ஏங்க நான் சொல்ட்டுமா பழங்களெல்லாம் எல்லா பழமும் வீட்ல இருக்கு வாங்கிட்டு தான் வந்து வச்சிருக்கேன் ஆனா அத எடுத்து சாப்ட்டா கூட பாப்பாளி கெட்டு போயிரும் நம்ம மரத்துல காய்க்கறதோட அருமை தெரியாதே எல்லாம் இங்க கொடுத்து வாங்கிட்டு போய் சாப்ட்றாங்க
ம் ம் ம் ம் ம்
அப்ப எனக்கு என்னன்னா ஒரு வித்தியாசமா ஒரு எனக்கு ஆப்பிள் புடி க்கும் ஆரஞ்சு ரொம்ப புடிக்கும் ஆரஞ்சு திராட்ச ச அந்த மாரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாலும் வீணா போகுதுன்னே பேசுறாங்க அப்றம் என்ன செய்ற
இப்ப நீங்க புரில இப்போ சரி செய்யல இப்போ உங்களுக்கு கடல்லா பக்கத்திலயே இருக்கா இல்ல தூரமா
இல்லங்க நா ஒரு ரெண்டு ஒரு ரெண்ர கிலோமீட்டரு போனா அந்த அ ஸ்மார்ட் பஜார் ரிலையன்ஸ்லா இருக்கு
ம் ம்
அதுலயே எல்லாமே கெடைக்கும் இப்ப எங்க வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு சொல்லல அந்த அதுக்கான நேரத்துல தா அத சாப்பிடணுங்கற மாரி ஒரு இது எல்லா ரூல்ஸ் எல்லா போட்டு வச்சிருப்பாங்க
என்னங்க நீங்க நீங்க பாட்டு போய் புிடிச்சத எடுத்து சாப்பிட வேண்டியதுதான
எட்டு மணிக்கு போய் நா அப்படி எடுத்து சாப்பிட்டுனைங்களே சோர் சாப்படுறநேரத்துல இத சாப்பிடுற அந்த சோர் வீணா
சொன்னா சொல்லிட்டு போட்டும் விடுங்க
அப்படிதாங்க சொல்லுவாங்க நீங்க வேற அதனாலே நம்ம ஒரு ஆசையா சாப்படுற வரவங்களுக்கு சரி அவ சாப்பிட்டு போறா
புரியுது ம்
ஒரு விஷயோ சாப்பிட வறீங்க நா வந்து ஏ இத போய் சாப்பிடாச்சு என்ன சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அத சாப்பிடற என்னமே இருக்காது
சரிக்கா சரி வீடுங்க அதெல்லா மனசுல எடுத்துக்காம சீக்கிரம் நல்லா சாப்பிட்டு
ஆ என்ன சொல்றது நம்ம ஒரு தினமு ட்ராஜிடியால என்ன செய்ரி இருங்க எனக்கு ஒரு அழைப்
சரிங்க ஓகேங்க ஆ